ஆ சொல்லுங்க சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
நீங்க எப்டி இருக்கீங்க புரியலேங்க
ம் கேக்குதா கேட்டேங்க சிஸ்டர் ஹலோ ஆ சிஸ்டர் நா பேசுறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்கிது நெனக்கிறே ரொம்ப ஸ்லோவா கேக்குது போல
ஆ ஒரு மாரி விட்டு விட்டு கேக்குதுங்க ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்களா